ஹலோ
ஆ
ஹலோ கேக்துங்ளா
ஆ இப்பதா கேக்குது ஆ கேக்குதுங்க
ஆ ஆ சேரி ஆ கேக்குது
அது ஆப் ஒரு ஒருவாட்டி அப்டிதா இதுவாகு நல்லா இருக்கீங்ளா
ஆ அ ஆ நல்லா இருக்காங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ அ நல்லா இருக்கங்க
ம் ம் அப்றோ
இது என்ன செய்வீங்க
ஸ்பெஷல்னா பிரியாணி செய்வோ பிரியாணி செய்வோ
அ பிரியாணி தா செய்விங்க லா நாங்க நறைய ஸ்பெஷல் ஐட்டம் எல்லா செய்வோ ஸ்பெஷல் ஸ்பெஷலா நாங்க வித விதமா செய்வோ கொஞ்சோ நறைய பேர் தெரியாதர சொல்ல ஆ செய்வோ சொல்லிக்க சொல்லிக்கற பச்ச பயிர் வட கேள்விபட்றீக்கிங்ளா
ஆ இது வரைக்கு கேள்விபடல ஆ அ இந்த அடனா கேள்வி பட்ருக்க
பச்ச பயிறு தெரியும்ல பச்ச பயிறு அது வந்து நம்ம எட்டு மண நேரோ ஊற வச்சிடணு
ம் ம்
அது ஊற வச்சிட்டு அது எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு நம்ம வடைக்கு அரைக்கற மாரி இஞ்சி பூண்டு அப்றோ ஒரு பட்ட ஒரு லவங்கோ ம் அப்றோ சோம்பு அப்றோ பச்ச மெளகா இதெல்லா போட்டு அதுல அரச்டணு
ம் ம்
அரச்சிட்டு அதுக்கப்றோ நம்ப‌ வடைக்கு ரெடி பண்ணுவோல வெங்காயோ அப்றோம் இது கொத்தமல்லி கருவேப்ல
ம் ம்
அந்த மாதிரிதா ரெடி பண்வோமா
ம் ம்
அப்றோ அந்த மாதிரி எல்லா போட்டு ஆ இது பண்ணி வச்டணு அவ்ளோதா அத போட்டு போட்டணா அந்த வடை சூப்பரா இருக்கு அது ஒரு டிஃப்ரெண்டா பசங்களல்லா சாப் பச்ச பயிறு சாப்பட மாட்டாங்க இந்த மா வடையா கொத்திங்கன்னா சாப்பிட்டுருவாங்க இந்த மாரிலா டிஃப்ரெண்டா செய்வோ நாங்க அதே போலப்பூல வந்து வடதா செஞ்சுக்குவீங்க
ம் ம்
நாங்க வாழ பொரியில மொட்ட பூ பாரு மொட்ட பொரியல் செய்வோ
ம் ம்
அப்புறோ வாழப்பூல ஆ இது என்னாது ஆ சிக்ஸ்டி ஃபைவ் போடுவோ வாழ பூ நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க வெஜ் நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் அது வந்து வாழ பொடிய நாங்க செய்வோ
ம் ம் ம்
இந்த மார்லா நெறைய் ஐட்டம் எல்லா செய்வோ
ம் ம்
ம் அதே போல பாயசத்துக்கு வந்து அ நீங் எல சேமியா அந்த மாதா சாப்ட்டுக்கிறீங்க பாலு அந்த மாரி ஆனா நாங்க வந்து கேரட்டு ஜவ்வர்சி
ம் ம்
அ போ பாயாசோ பண்ணுவோ அப்பிடி அந்த மாரில சோ டிஃப்ரெண்டா ம் நீங்க அந்த மாரி புதுசா எதுனா செஞ்சுக்கிறீங்களா நீங்க அதுமா
ம் புதுசால்லா இல்ல இந்த மாரிதா பிரியாணி ம் செய்வோ எதுனா நாங்க வன்ட்டு அந்த அடைன்னா செய்வோ நைட்ல
ம்
அதுல வன்ட்டு எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணுவோ
ம்
நவதானியம் மாரி மிக்ஸ் பண்ணிட்டு
ம்ம்
நைட்டுக்காதா இந்த மாரி சுண்டல்லா சாப்பிட சொல்லுவாங்க தனியா அதுக்கு பதில் இதுவே ஒரு ஹெல் தி மாரி ஆயிடு ஹெல்த்தி ஃபுட் மாரி ம் ம் ஆமா ம் ம் அதா
அந்த மாரி டிஃப்ரெண்ட்டா செய்வோ நாங்களு அந்த மாரி சேந் சாப்பிடுவோ
ஆமா
ம் ம்
இன்னிக்கு என்ன ஸ்பெஷலலு ம் ம் ம் ஓ ஓ
நல்லா வெ வெளியே போலுனா இன்னைக்கு
ம் ம்
சரின்ட்டு வெளிய போய் ஆ பிரியாணி நூடுல்ஸ் அந்த மாரி சாப்பிடுவோ
ஓ ஓ சே
நாங்க வீட்டல மோஸ்ட்லி களி அந்த மாரி தா செய்வோ நா வீட்ல இப்ப ரைஸ் கம்மி பண்ணிட்டு எல்லா களி செய்யலான்ட்டு களி அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணிட்டோ ம் அதனால சரி இன்னிக்கு எல்லா வெளிய போயி சாப்புலான்னு
ம் அதுதா ஹெல்த்தி ஃபுட்டு என்னதா பண்ணாலு நம்போ களிதா
ஆமா எங்களுக்கு அதா புடிக்கு ஆனா களி கீர கொழம்பு கார கொழம்பு அந்த மாரி எல்லாம் நா கொஞ்சோ அந்த மாரிதா செ நெறையா செய்ய புடிக்
ம் நீங்க செய்வீங்ளா களி
ஆமா நானே செய்வ ம்
ம் எவுளோ நேரோ அத வேக வப்பீங்க
அது ஒன்னுல்ல ஒரு நாங்க என்ன பண்ணுவோ அரிசி நம்போ நொய்யி அர்ச்சு வச்சிர்ந்தா நொய்யி போட்டுக்குலா நா நொய்யல நாங் எது அர் ச்சு வக்குல
ம் ம்
அதுனால என்ன பண்ணுவோ நாங்க இப்ப கொஞ் சிறுதானியோ சேத்துக்குறோங்க அதுனால சிற்தானிய அரிசிய போட் ருவ நொய் மாரிதான இர்க்குது அது அதுனால அதே மோஸ்ட்லி போட்ருவ
ம் ஹும்
சிறுதானிய அரிசி
ஆமா ம்
அதுக்கப்புறோ அது சிறுதானிய அரிசிய போட்டு ஒர்னா ஊற விட்ணு அந்த மார்லா அரமண் நேரோ ஊறிர்னு சிற்தானியோ ஆமா ஆமா அரிசி நம்ம எப்டி ஊற வைக்குண்மோ நல்லா கழுவிர்னு அஞ்சு இல்ல நெறையா அளவு ஊறு சிற்தா
ம் ம் ஆமா ஆமா
அஞ்சு ஆறு வாட்டி கழுவிட்டு
ம் ம்
அதுக்கப்புறோ அதுல செய்வு நாங்க
ம் ஹும்
அஞ்சாறு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்றோ நம்போ என்ன பண்ணூ இது என்னது அந்த இது செய்வோல நம்ப
ம்
ஆ நம்ம களிக்கு ஒழ வைக்குமே சாதத்துக்கு ஒழ வைக்குமே அந்த மாரி களிக்கு ஒல வச்சிர்ணு
ம் ம்
ஆ களிக்கு ஓல வச்ட்டு ஆ அது நல்லா கொச் ஒனே ஆ ஆ இது என்னது களு நல்லா ஒல கொச்சோட்னே இந்த சிற்தானியத்த எட்த்து போட்ர்னு இது வந்து கொஞ்சோ நேர்த்துலே நல்லா வெந்துரு ஆனா
ஆமா ஆமா ம்
நல்லா வெந்துச்சுனா அது நல்ல கொலைறவரே வெந்துச்சுனா நம்ம மாவ போட்டு ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் ஸ்லோல வச்சிர்ணு ஸ்லோல வச்சுட்சோம்னா அவுள்தா நம்ம எடுத்து
ம் ஹும் அது எப்டி பக் குவோ கண்டுபுடிக்கிறது களி வெந்துர்ச்சா இல்லையாணு
அதா டொண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கிறோல டைமு பக்குவோல பாக்கறதுல அதுவே சேரி மாவாட்டுதா இர்க்கு மேல நம்ம அது கலர் கலரா அது போய்டு சரியாபுரு அந்த சூட்டுக்கே அது இது வாய்டு
ஆ
ஏன்னா அது உள்ளுக்குள்ளேயே வேகு
ஆமா ஆமா ஆ
அப்போ நம்ம அந்த டுவெண்டி மினிட்ஸ் வச்சுக்கிறோம்ல அதுலயே வெந்துடு அதனால நல்ல அது இது பண்ற வரைக்கு அது சரியாப்போய்டு
ம் மூடி வெப்பீங்ளா அத ஓபன்லயே செய்யனு
இதெல்லா ஓப்பன் தா மேம் மூடியில வெக்க முடியாது ம் ஒரு ட்வென்டி மினிட்ஸ் அப்டே ஓபன் விட்டமுனா ஆ அது இதுவாயிடு அதுக்கப்பறோ நம்போ செஞ்சுக்கலா
ம் ம்
ம் அவ்வள அதுக்கு என்ன எ அதுக்கு வந்து கார கொழம்பு நல்லாருக்கு கறிக்கொழம்பு நல்லா இருக்கு ஆனா நாங்க மீன் கொழம்பு இதுவரை சாப்ட்டது இல்ல ஒரு சில தோழிங்கள் சொன்னாங்க நாங்க மீன் கொழம்புக்கு சாப்டுவோ அப்டினாங்க
உம் ம்
ம் உங்கள மாரி பேசுவாங்கன்தா அவுங்க சொன்னாங்க ம்ம் நாங்க மீன் குழ நாங்க மீன் கொழம்புக்கு தோ இட்லிய தவர வேற எது சாப்ப ல்ல சாதோ இட்லிய தவர
ஆமா ஆமா
ம் ம் அதே போல அந்த மாதிரிலா சாப்டுவோ
கலாக்கா சட்னிக்கு நல்லா இருக்கு
ஆ கலாக்கா சட்னி நல்லா இருக்கு கீரக் கொழம்பு நல்லா இருக்கு ஆ நா இந்த வார கத்திரிக்கா கார கொழம்புந்தா வச்ச அதுக்கு நல்லா இருந்தது
ம் ம் ம்
ஏன்னா நம்ம டெல்லியு அதேயே வக்க முடியாதுல கீரயே ஒரு நாளைக்கு கத்திரிக்கா கார கொழம்பு
ம் ம் ம் பகல்ல சாப்டுவீங்ளா நைட்ல சாப்டுவீங்ளா
நாங்க மோஸ்ட்லி ஒனக்கு காலேயில்லா காலேல்ல கேட்கோங்க இப்ப நா மதியத்துக்கு ரைஸ்க்கு பதில் அது செரிஞ்சர்றே மதியமே செஞ்சறே ம் ரைஸ் அவ்வளவு எடுத்து கூடாதுன்னு நாங்க ரெண்டு பேர் தா இருக்கோங்க வேர யாரு இல்ல நானு எங்க ஹஸ்பண்ட் மட்டுந்தா ம் எங்களுக்கு கொழைந்தங்க இல்ல
ம் ம்
அதனால எங்க ரெண்டு பேருக்கு மட்டுந்தான அப்டின்னா கொஞ்சோ ஒன்னு சுத்தம் செய்வோ அவ்ளதா உங்க கீழே மேல ஒரு சர அக்கா செய் வறாங்க
ம் ம்
மேல வந்தாங்கன்னா அவுங்களுக்கு குடுத்துருவே
ம்
ம்
உம்
அந்த மாரி ஆ செய்வே நீங்க செஞ்சது இல்லயா களி இதுவரையு
ம் செய்வோ கொஞ்சோ அப்டி இப்டின்னு வரு அதுக்குதா நாங்களு அதா நாங்க என்னா பண்ணோ
து அப்டி இப்டின்னா எப்டின் சொல்லுங்க சொல்றே
அப்டி இப்டின்னா அதான் வே வேகும் ஒரு முற கட்டி கட்டி ஆயிடும்
ம் நீங்க கட்டி கட்டியா ஆகனா நீங்க சாதம் போட்டு செய்வீங்கிளா
ம் சாதமும் போடுவோம்
ம்
ஒரு முற நொய் போடுவ அரிசி நொயி
ம் நா என்னா பண்ணுவன் நான்தா அரிசியா அதுக்குன் அரிசி வைக்க மாட்டன் ம் நம் போ சும்மா சாதாரணமா அரிசி கீதுல்ல
ம் ம்
அதே வச்சிக்கூடோ அந்த மாரி ஏ அன் இது நொய் பதத்துல மிக்ஸில அஸ்ட்டு அப்ப தண்ணி ஊத்தி இது கலந்து ஊத்திருவோம்
ம் ம்
இந்த மார்லா கொஞ்சம் டிஃப்ரண்ட்டா செய்வோ
ம் ஆமா ஆமா அந்தந்த ஒரு வழவழப்பு வந்தாதா நல்லா இருக்கும் அது
ஆமா அப்டி ஒங்களுக்கு கெட்டி ஆயிருச்சினா கெட்டி ஆயி ருதுங்கிளா இல்ல ரொம்ப லூஸ் பொல பொலன்னுக்கீதுன்றிங்கிளா
ஒரு முற கெட்டியும் ஆயிடும்
கெட்டி ஆயிச்சின்னா ஒண்ணும் இல்ல சுடு தண்ணி கொஞ்சம் காய வச்சி ஊத்திக்கிலா நானு அப்டி தா செய்யந்து இவங்களும் கொஞ்சம் அப்டே கொஞ்சம் சாஃப்ட்டா வேணுன்னுவாங்க பாரு
ம் ம்
இன்னும் கொஞ்சோ சுடு தண்ணி வச்சி
ஆ
அதலே ஊ கல கலக்கி ஊத்திட்டு களரணும் நல்லா வரும் நீங்க மத்து வச்சி தானா கறீங்க நா வந்து அளவெல்லாம் பாக்கறதில்ல அப்டே நம்பளா போடதா நம்பளா போறதே ஒரு ரெண்டு இல்ல மூணு வந்துடும் அளவே எதுவுமே பாக்க மாட்டன் ம் ம் அதே போல சம்பா கோதும ரவ கீதுல்ல
ஓ
அதுல நாங்க குழிப்பணியாரல்லாம் செய்வோம் சம்பதந்தவா கேள்விப்பட்டுக்கிறீங்ளா
ம் ம்
அதுல நா குழிப்பணியாரம் செய்வ அதல்ல கூடும்
ம்ஹூ
அதுவும் நல்லா டேஸ்ட்டா சாப்பறதுக்கு மொறு மொறுப்பா கிறிஸ்ப்பியா டேஸ்ட்டா நல்லாதா யூஸ் பண்ணிக்கிறீங்கிளா அந்த ரவ ஆமா அந்த ரவ வந்து ஒரு வாட்டி கழுவிட்டு ஒரு அர மண் நேரம் ஊற வச்சிருவோ
ம்ஹூ
ஊரிட்டுனாக்க என்ன பண்ணனும் மிக்சி ஜார்ல எத்து
ம் ம்
தயிறு அது கொஞ்சோ கடல மாவு அரிசிமாவு போட கூடாது நம்மளுக்கு அது என்ன நம்ப வெயிட் கொறையணுன்னா அரிசி மாவு போட கூடாது
ம் ம்
கொஞ்சம் கடல மாவு, தயிரு, உப்பு அப்புறம் வேற என்னா அவ்வளோதான் போட்டேன் தயிர் போனும் மெயினா ம் அவ்வளோதான் அதெல்லாம் போட்டு அரச்சிட்டு அப்றோ நம்ம எப்டி குளிப்பதை தளைக்கிறோம் அரச்சிட்டு இந்த இது வந்து கொஞ்ச நேரம் வுட்ரணும் ஒரு பத்து நிமிஷம் கால் மண் நேரொ அப்டி அந்த இது ப ஓடுங்க அதுக்கப்புறம் ஒ இது அதுக்கப்புறம் நம்போ செஞ்சோம்னா அது குளிப்பென பாத்தா நம்ம செய்வோலா வெங்காயோ தக் காளி சீ தக்காளி நேஸ் வது வெங்காயொ பச்ச மிளகா ஆ கடுகு அதெல்லாம் தாலிப்போம்ல அந்த தாலிப் பு எல்லாம் தாலிச்சுட்டு வெங்காயொ கத்த கது கருவேப்புல கொத்தமல்லி நாங்க நாங்க எக்ஸ் ட்ரா கேரட் போடுவோம்
ம்
ஏனா அவுங் கேரட் வந்தா ரொம்ப சாப்ட மாட்டாங்கன்னட்டு அதுல போட்டு சாப்டுருவாங்க அது மாரி அதுல அதே போல் நாங்க கம்பு அட செஞ்சா கூட அதுல் கேரட் போட்டுருவேன் நீங்க செஞ்சுக்கிறீங்ளா கம்பு அடையும்
ஆ செய்வோம்
செய்வீங்கள் கம்பு செஞ்சது இல்லையா
ம் ம் கம்பலா எங்க மாமியார் வீட்ல செய்வாங்க அது கொஞ்சம் ஹீட்டூ தனியா செஞ்சா ம் கம்பு அடைங்களா
ம் கேவுரடா
ஆ கேவுரட முருங்க கீர போடுவோம் ஸ்வீட்டு ஸ்வீட்லஸ் செய்வோம் ஒரு இதுவு இது காரத்துல செய்வோம் அந்த மாரி
ம் ம் அதுக்கு முரங்கு கர இல்ல ஸ்வீட்டுக்கு ம் ம்
அதுக்கு வெள்ளம் தேங்கா இது மட்டும் போட்டு செய்யணும் ம்
ம் அங்க நீங்கதான் செய்வீங்ளா எல்லா சமையல்லாம்
ம் ஆமா
ம் ம்
ம் ம்
அதா அதான் இங்கயும் நான் தான் செய்வேன்
ம்
மோஸ்ட்லி எங்க போனாலும் கொஞ்ச நா தா செய்வேன் செஞ்சா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க
ம் ம்
அதனால எங்க போனலும் நானே என்னதா செய்ய சொல்லுவாங்க நீங்க செய்யுங்க குனுவாங்க நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்றேல்ல
ஆமா ஆமா
அதனால என்ன பேருவோம் சேரிங்க உங்க கூட பேசுன நேரொம் போனதே தெர்ல நம்ப அடுத்த கால்ல பேஸ்லா கண்டிப்பா நன்றிங்க ம் ம்